ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இரு இருக்கீங்லா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
சிஸ்டர் வேலய எல்லாம் முடிச்சிட்டீங்களா
ஆ முடிஞ்ச்சு உங்களுக்கு
ஆ எனக்கு கொஞ்சோம் அப்பாக்கு கொஞ்சோம் ஒடம்பு சரியில்ல கொஞ்சோம் அதனால கொஞ்சோம் ஆஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ம் அதனாலதான் செல விஷயங்கள் பேசலானு நெனச்சேன் ஒரு நோய் வரறதுக்கு முன்னாட்டி அத ப அத வந்து கொஞ்சோம் அதோட பாதிப்பு நம்மள ரொம்ப பெருசா பாதிக்காம நம்மளே பாத்துக்கணும் அது பெருசா அளவுல விட்ர கூடாது அத வந்து நெறைய பேரு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே யாருமே கேக்குறது இல்ல இப்போ நான் வந்து அப்பாவ ஒருஹ ஹாஸ்பிட்டல வச்சு பாக்கும்போச்சுல்ல நெறைய விஷயங்கள் பாத்துட்டேன் இந்த மாரி இனி நம்ம இருக்க கூடாது ஒரு நா ஹலோ
ம் பேசுங்க ஒகே
ஆ கேட்டுச்சா
ஆ நடுவுல கொஞ்சோம் கேக்கல பேச சொல்லுங்க
ஆ அதான் அந்த ஒரு நோய் வந்து வருது அதுக்கு முன்ன அதுக்கான பக்க விளைவுகள் இன்னும் பல மடங்கு வருங்க போச்சுல அ மருத்துவர்கள் நம்மட்ட சொல்றாங்க சில விஷயங்கள் இந்த மாரி இருங்க அப்டின்னு சொல்றாங்க ஆனா எல்லாருமே அத கேக்குறதே இல்ல அதனால கஷ்டப்பட போறது அதோட கொழந்தைங்க அத பாக்க வேண்டியவுங்க அது அதனால பெரிய அளவுல பாதிப்பு அத அவங்களுக்கு கெடைக்குது ஆனா நம்ம வந்து இனிம அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதி இது ஒரு கஷ்டத்த கொடுக்க கூடாது அப்டிங்கற மாதி நான யோசிக்கிறேன்
கண்டிப்பா இப்போ நம்ம வந்து அந்த மாரி ஒரு வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து நம்ம யோசிச்சு அதுக்கேத்த மாரி நடந்து இன்னொ இன்னொருத்தவங்க சொல்றத கேக்குறத விட நமக்கு அது நமக்குமே அதுதானே சேஃபா இருக்கும் அ கஷ்டப்படுறது நம்மளும் தானே கூட சேந்து இத முன்னாடியே நம்ம சரி பண்ணிக்கிட்டுருந்தா இத வந்து இவ்ளோ தூரம் ஆயிருக்குமாங்குறது இதுதான் சந்தேகம்தான் கரெக்ட் நெறைய விஷயம் வந்து இந்த மாரி நம்ம மாத்திக்கணும் நம்மள சுத்தி நம்ம கொழந்தைங்க கஷ்டப்படுவாங்க நம்மக்கு ஒண்ணுன்னா அவுங்க வந்து என்னதான் நம்ம கோவப்பட்டாலும் அவங்க வந்து அப்டியே விட்டுட்டு போ போறது கெடையாது கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ உ ஹலோ ஹலோ